ஆஷா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேங்க சேரி சேரிங்க அப்புறோம் என்ன சாப்டீங்க
காலையில வந்து கார சட்னியும் தோசையும் வச்சாங்கங்க
சேரி சேரிங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் சாப்பிட்டேங்க
சூப்பருங்க பன்னீர் சாப்பிட்டீங்களா பன்னீர் எப்படிங்க செஞ்சீங்க
அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா தாங்க நான் வந்து செஞ்சேன் ம் எல்லாமே போட்டு வணக் கினோங்க வெங்காயம் அ இஞ்சி பூண்டு அப்புறோம் வந்து இந்த ஆ என்னது முந்திரி அப்புறோம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுனுங்க எல்லாம் போட்டு வணக்கின்னும் அத ஆரிட்டோனா அத நல்லா வந்து கிரைன் பண்ணிக்கனுங்க அப்புறோம் வந்து பட்டர் போட்டுட்டு அப்புறோம் நம்ம ஸ்பைச மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டருங்க அத போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறோம் நாம வணக்கி அரச்சு வச்ச பேஸ்ட்ட கொட்டிடனும் கொட்டிட்டு அதை வணக்கனும் வணக்கீட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து எண்ண விட்டு வரும்போது நம்ம பண்ணிர் வந்து பட்டர்ல போட்டு ப்ரை பண்ணி வச்சிருகத போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அதுக்கேத்த தண்ணி ஊத்தி அ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம பண்ணோனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க நீங்க வேணா செஞ்சு பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பாக்குறேன்
கோல்டுங்க கோல்டா ஆக்குங்க அது
ஆனா அது உடம்புக்கு நல்லதுதானே பால் வந்து பால் ஏடுன்றது
ஆமா ஆமா பு்ரோட்டீன் கன்டன்ட் வந்து அதிகம் ஆனா வந்து என்னன்னா கொஞ்சம் சில பேருக்கு வந்து ஒத்துக்காது டக்குன்னு வந்து சளி புடிச்சிரும் ஆனா கொஞ்சம் வெயிலா இருக்கும் போது பகலேய சாப் ட்டுக்கிறது நல்லது இந்த மழ காலத்துல சாப்படுறது கொஞ்சம் டக்குன்னு இந்த தும்பலு இரும்பலு தொண்டவலி அந்த மாரிலாம் வரும் அதுக்காக சொன்னே ஆ ரொம்ப நல்ல விஷயந்தா அது
ஆமா ஆமாங்க இப்பெல்லா வந்து நெறய பேர் வந்து பன்னீருன்றது கொழந்தைகளுக்கு குடுக்க ஆரம்பிச்சட்டாங்க பெரியவங்களு சாப்புறாங்க அப்பல்லா வந்து அந்த அளவுக்கு வந்து பன்னீர்லா நம்ம சாப்றது கெடயாது ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு நம்மளுக்கு கெடைக்குறதுன்னு பாத்தீங்க அப்டின்னா பன்னீர் மாரி அந்த மாரி வந்து நம்ம சாப்றது ஒடம்புக்கு நல்லது அப்டின் சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அதெல்லா எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே நல்லா சாப்புறாங்க அப்பல்லா நம்ம வந்து இந்த கறிதா நல்லா சாப்புட்றோ கறி அந்த கஞ்சி கேவு மாவு அந்த மாரிதா நம்ம நெறய குடிப்போ இப்போ பாத்தா அப்டின்னா சாதத்துக்கு ஏத்த மாரி இந்த பன்னீரு மஷ்ரூமு அதுக்கப்றோ வேற ஒன்னு சொல்லுவாங்கலைங்க அந்த சீஸு அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி சாப்பறதுக்கு பழக்கப்படுத்திடோங்க
ஆமா ஆமாங்க பன்னீர் வந்து நம்ம ஈசியா வீட்லயே செய்யலாங்க நம்ம பால் நல்லா சூடு பண்ணிட்டு லெமன் ஜூஸ் ஊத்தணு இல்லன்னா வந்து வினிகர் ஊத்திட்டு அத வந்து நம்ம நல்லா திரியிற வரைக்கு அடுப்புல வச்சுறனு அது வந்து வ பிடிக்காட்டி நம்ம பன்னீரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அத
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி ஐஸ் க்யூப் கூட வச்சு பண்றாங்கங்க நா அதையுமே வந்து யூடியூப்ல பார்த்தேங்க இப்ப வந்து நீங்க சொல்ற மாரி வந்து பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு ஐஸ் க்யூப்ல வந்து போட்டுட்டு அத வந்து நல்லா வந்து அந்த சில்னஸ் கரஞ்சு வருதுலங்க அந்த டைம்ல வந்து இதுவு வந்து பன்னீர் வந்து அப்டியே கட்டியா வருது நம்ம பெசய பெசய வந்து கட்டியா வருது அத அப்டியே வந்து பண்றாங்கங்க அதுவுமே நல்லா இருந்துதுங்க நா பாத்தேங்க
ஆமாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்னா உம் நம்மளுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி குடுத்துடுறாங்க அதுல வந்து ஒன்னு தண்ணி வடிகட்ற மாரி இருக்கு ஒன்னு வந்து கொஞ்சோ வந்து ப்ரஷர் மேல அழுத்துற மாரி குடுக்குறாங்கங்க நம்ம வடிகட்டுந்து இதுல போட்டு தண்ணி அது நல்லா இழு இருக்கணுல்லங்க அதான உம் அது அப்பதானாங்க பனீர் கெடைக்கு அப்போ வந்து என்னென்னா அதபோட்டு நல்லா அமு அமுக்கும் போது அத நல்லா டைட் இருக்கு அந்த பாக்ஸ அது மாரி ரெடிமேடா நம்மளுக்கு குடுத்துருவே நம்மளுக்கு என்னன்னா கொஞ்சோ வேல எல்லா ஈஸியது டக்கு நம்ம பால வந்து வடிகட்டி ஆ அந்த பன்னீர மட்டு எடுத்து இந்த பாக்ஸ்ல போட்டு டைட்டா குடுத்துட்டு மேல ஒரு வெயிட் வச்சு விட்டோனா அது ரொம்பவே அருமையா பன்னீரா நமக்கு வந்து கெடைக்குதுங்க இதுல வந்து ரசமலாய் பண்ணுவாங்க ஸ்வீட் செம்மையா இருக்குங்க நானும்மே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாத்தே சூப்ப்ரா வந்துச்சுங்க ரச
நா எப்பவுமே ரசமலாய்லா கடைக்கு போனா சாப்டுவேங்க சூப்பரா இருக்கோங்க அந்த பால் ஏடுதா ஆனா அந்த ருசியே இருக்காது பால் ஏடுன்ற மாரி இருக்காது சில்லுன்னு இருக்கிறதுனால குளிர்பாணத்ல வச்சிருப்பாங்கள அதனால சில்லுன்னு இருக்குறதுனால எடுத்து சாப்பறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க ரசமலாய் எல்லா வீட்லேயே செய்வீங்ளா
ஆமாங்க ரொம்ப ஈஸிங்க இந்த பன்னீர் மட்டு நம்ம எடுத்துட்டோன்னு வெச்சுக்கோங்க அவ்ளோ ஈஸிங்க அத வந்து என்ன பண்ணனுனா சின்ன சின்ன பால்ஸ் மாரி பண்ணிட்டு அத வந்து ப்ரஸ் பண்ணிருனுங்க ஆ பண்ணிட்டா அத ரசம் ஆ அதேதாங்க அந்த மாரி பிரெஸ் பண்ணிருந்தோங்க அப்பறோ நம்ம பால வந்து சூடு பண்ணிட்டு லைட்டா வந்து கலருக்கு மஞ்ச தூள் போட்டுட்டு அப்றோ நட்ஸ வந்து க்ரஷ் பண்ண நட் வந்து அதுக்குள்ள போட்டுருனுங்க அதுக்கப்புற ஏலக்கா து தூளு அப்பறோ சக்கர இதெல்லா போட்டு பால் சூடு பண்ணி வச்சிருந்தோங்க தனியா வந்து பாத்தீங்கனா ஜீரா தண்ணி ரெடி பண்ணினும்ங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில சக்கரய போட்டுட்டு அதுக்கப்றோ நல்லா தண்ணி கொதி வரணு கொதி வரும் போது நம்ம அந்த பன்னீர் வந்து அமிக்கி வச்சிருந்தோல அத வந்து அது உள்ள போட்றணு டென் மினிட்ஸ் அது உள்ள போட்டா நல்லா ல்லா புஃப்னு வெந்து வந்துரு வெந்து வந்தத வெறு அந்த இதுவு மட்டு எடுக்கணு அந்த
எப்டிங்க இப்ப சுட சுட தண்ணியில நம்ம வந்து பண்ணீர் போட்டோம் அப்டின்னா அது விரிஞ்சு போகாது
விரிஞ்சு போகாது பன்னீரை எடுத்து நம்ம வந்து இதை வந்து போடும் போது வெந்துரும் நல்லா வெந்துரும் வெந்துட்டோன தான் வந்து என்ன பண்ண போறோம்னா அதுக்குதான் நம்ம நல்லா அழுத்தி பெசஞ்சுருவோம் ஆரம்பத்திலே அந்த பண்ணீரை வந்து நல்லா அழுத்தி பெசஞ்சி ரவுண்டு பண்ணிருவோம் பால் பண்ணி அமுக்குவோம் அதனால எதுவும் ஆவாது அது வந்து இந்த ஜீரா தண்ணியில இழுத்துக்கும் இழுத்துட்டோனா இந்த பால் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல்ல அந்த இதுவுள்ள நம்ம ஊத்தின்னும் ஊத்திட்டோம் அதுல போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு அ இதுவா ஆயிட்டோனா அப்புறமா நம்ம என்ன பண்ணும் ஃப்ரிட்ஜ்க்குள்ள வந்து ஃப்ரீஸர்ல வந்து வச்சணும் ஒரு பாக் டிஃபன் பாக்ஸ்ல என்னமா போட்டு வெச்சுட் ஆ காலையில வச்சா நைட்டு சாப்பிடுங்க நைட்டு வச்சா பகல சாப்பிட்டு போறாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஜில்னஷ்சோட சாப்பிடும் போது இன்னும் சூப்பரா இருக்கும்ங்க
கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி நான்னுமே வந்து வீட்டுல வந்து எல்லாம் என்ன செய்யனா ஆ போர் அடிச்சது அப்படின்னா வந்து ஐஸ்கிரீம் கூட செய்ய ட்ரை பண்ணுவேங்க சிம்பிளா எப்டின்னா நம்ம நட்ஸு அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆ மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மில்க் மேட் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பவுடர் இருக்குல்ல அதுதான் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் கொக்கோ பவுடர் அதெல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் வந்து நல்லா போட்டு கலந்து இது பண்ணிட்டு நார்மலாவே சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜ்லயே வச்சோம் அப்படின்னாவே கூட அது ஐஸ்கிரீம் ஃப்ளேவருக்கு அந்த டேஸ்டுக்கு நல்லா வருதுங்க நம்ம வந்து சாப்பிட்ணும்னு போகும்போது ஐஸ்கிரீம்முக்கு வந்து அ சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்கிறதுக்காக தான் இது வந்து சிம்பிளா செஞ்சு சாப் சொல்ற மாதிரி ஒரு நாள் நான் சமைச்சேங்க நல்லா வந்ததுங்க
அப்படிங்களா நான் வந்து ஒரு வாட்டி நாங்க ஐஸ்கிரீம் அந்த மோல்டு வந்து வாங்கியிருந்தோம் அது வந்து சமைக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு வர்ல எங்க ஹஸ்பண்ட் தான் செஞ்சாரு நான் கூட ஹெல்ப் தான் பண்ணேன் அ என்னன்னா அது அந்த அளவுக்கு கேட் கட்டவே இல்ல யேன்னே தெரியல நாங்களுமே இந்த நட் ட்ஸ்ஸு அப்புறம் பாதாம் எல்லாம் அரைச்சு போட்டு ஆ செரி குல்ஃபி மாரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ப்ளான் பண்ணி செஞ்சோம் பாத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து கட்டவே இல்ல என்ன ரீசன்னே தெரியல சேம் புரொசீஜர் தான் நாங்க பார்த்து பண்ணோம் அதனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு வெக்ஸ் ஆயிட்டு இதுக்கப்புறம் ஐஸ்கிரீமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் கடையிலயே வாங்கி சாப்பிட்டுபோம்ட்டு ஏன் சரியா வர்ல என்ன மிஸ்டேக் பண்ணோம்ன்னு தெரியலங்க அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பாக்கணும் என்ன மிஸ்
கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க குல்ஃபி வைச்சதுக்காக தான் சும்மா ஒரு பவுல ஊத்தி வச்சு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அது வந்துச்சு அப்படின்னா போக போக நீங்க குல்ஃபியா ட்ரை பண்ணிக்கோங்க
அதுதாங்க நாங்க சும்மா ஒரு மோல்டு மாதிரி இருக்கும் அதுக்கு அதுலதாங்க வச்சு பார்த்தோம் அந்த அந்த அந்த அளவுக்கு வர்ல ஏன் ஐஸ் வந்து கட்ட மாட்டதுன்னே தெரியல அ பாலு இதெல்லாம் போட்டுதான் செஞ்சோம் ஏன் அது ரொம்ப திக்கா ஆயிடுச்சா என்னன்னு தெரியல ஹலோ வந்து அது கட்டல இல்ல கஸ்டர்ட் பவுடர் எல்லா போட்டிருக்கணுமா என்னன்னு தெரியல கஸ்டர்ட் பவுடரு மட்டும் நாங்க போடலஅப்போ மே பி அதை போட்டு இருந்தாலும் நல்லா வந் துருக்குமா என்னன்னு தெரியலங்க
சரி இனிமே நீங்க என்ன தப்ப பண்ணீங்கன்னு தெரியல அடுத்த தடம் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரே டைம் ட்ரை பண்ணிட்டு விட்டுறாதீங்க இன்னொரு தடம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு வந்ததுன்னா நம்ம குழைங்களுக்கு வந்து வீட்லேயே நம்ப செஞ்ச குடுத்த மாதிரி இருக்கல்ல ஏனா பிள்ளைங்களல்லாம் வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடணும்னா ரொம்ப அடம் பிடிப்பாங்க
நாங்க அதுவே ஒரு என்ன பண்ணோனா ஒரு மில்சேக் மாதிரி சாப்ட்டோ இப்ப ஒன் ந்து எ தம்பி வந்து என்ன பண்ட்டா அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா ஐஸ்கிரீம் பண்ணும் போது அவ டெய்லியு வந்து வந்து அந்த ஒரு டூ அவர்ஸ் ஒன் டைம் வந்து பாத்து ஏன் ஐஸ் கட்டியா இருக்கா இல்லடா பொறுமய இருறா நாங்களு கட்டி ஆவோனு பாத்தா சுத்தமா ஆவல நைட் வரைக்கு வெயிட் பண்டோ சுத்தமாவல அவ அடுத்த நாளு பாத்து வெக்ஸ் ஆட்டு தம்பி இத ஐஸ்கிரீம் ஆகல ஜூஸா தா இருக்கு இனி ஜூஸே குடிச்சுக்கனு நாங்க குடுத்துட்டோங்க
பரவாயில்லைங்க எது இருந்தாலு கொழந்தைக்கு சத்தா சாப்ட்டால அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொழந்தைங்க அவுங்களையு சேத்து செய்ய சொல்லுங்க கொஞ்சோ சும்மா கூட செஞ்சு
அவுங்களு சேந்துதாங்க செஞ்சாங்க கொழந்தைங்களா நம்மல்லா சொல்லவே தேவலா ஒங்க ஊருக்கு முன்னாடி நா ஐஸ் கிரீம் செய்றேன்னு வந்து ஒக்காந்துருக்கோங்க
ஏன்னா அந்த மாதிரி பண்ணோ அந்த மாதிரி பண்ணோ அப்டின்னா பிள்ளைங்க வந்து இதுதா ஹெல்தி இது நம நல்லது அம்மா வந்து செஞ்சு தராங்க நம்மளு கூட சேந்து செய்வோன்ற ஒரு ஆர்வத்திலயு சந்தோஷத்தலயு வீட்ல இருக்குறதே சாப்ட முயற்சி பண்ணுவாங்க அதுதானே நம்மளுக்குமே ந நல்லது ஏனா வே ல்லா சாப்ட்டோ அப்டின்னா பிள்ளங்களுக்கு வந்து ஒடம் ஒடனே வந்து அது கோல்ட் ஆயிடு இல்லன்ன த்ரோட் இன்ஃபெக்க்ஷன் மாதிரி ஆயிட்டு கஷ்டப்படுவாங்க
ஆமா ஆமாங்க அதெல்லா நம்ம ஜென்றல்லா இந்த மாரி விஷயோ எல்ல கொழந்தைங்களுக்குமே வந்து ரொம்ப பிடிக்கு இல்லங்க அதனால நம்ம ஆ அவுங்களே வந்துருவாங்க ஆக்சுவலி இந்த ஐஸ் கிரிம் எடுத்துட்டு வந்து செய்ய சொன்னதே அவன் தா வீடியோ பார்த்துட்டு எனக்கு இது செஞ்சு தரியாமான்னு சொல்லிட்டு வந்தா கேக்கு அதுக்கப்பறோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நெறய விஷயங்கள் வந்து அவுங்களே வந்து ஆர்வமா வந்து வந்து பண்ணுவாங்க அது வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலு கொழந்தைங்க எப்பவுமே இன்வால்வ் நம்ம இன்வால்வ் பண்ணணுனே அவசியமே இல்ல அந்த அளவுக்கு அவுங்க ஆர்வோ காட்டுவாங்க ஒரு செடி இ வந்து மண்ணு போடுதாகட்டு தண்ணி ஊத்துதாகட்டு அத வளர்க ஆகட்டு ஒன்னொன்னு கேட்டுருப்பாங்க ஆமா நா தண்ணி ஊத்திதாமா அந்த எலயே வந்துச்சு அப்டின்னு அவ்வளோ சந்தோஷமா சொல்லுவாங்கங்க
கண்டிப்பாங்க அப்டி இருந்து நா ஃபோன்ல வந்து ஒரு சில நல்ல விஷய தோ இருக்கு கெட்ட விஷய என நல்ல விஷயோ அப்டி என்னன்னா கொழந்தைங்க வந்து ஃபோன்ல வந்து நெறய பாத்து கத்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து எனக்கு இத பண்ணி குடுமா நம்ம இத செய்யலாமா செடி வளக்கலாமா சமைக்கலாமா அப்டின்னு சொல்லிட்டு வந்து கொழந்தைங்க வந்து ஆர்வமா வந்து கேக்குறாங்க ஒரு சில கெட்ட விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு சில நல்ல விஷயங்கள் எலா இருக்குங்க அது வரைக்கு வந்து நம்ம கொழந்தைங்க வந்து குடுக்கலாங்க ஒரு சில நேரத்ல குடுத்து பழக்கப்படுத்தலா ஒரு சில நேரத்ல வந்து கொஞ்ச கண்ட்ரோல்டா ஃபோன் இல்லாம பாத்துப்போங்க போனதில்ல
ஆமா ஆமாங்க இன்னொன்னு வந்து என்னன்னா ஆ இப்பல்லா வந்து மேக்சிமம் நம்ம வந்து ட்ரை பண்றோங்க போன் குடுக்காம நம்மளால முடிஞ்சளாவது இது பண்றோ ஆனா நம்மளுக்குமே சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டு கே சமைக்கணும்னாலுமே எனக்கு பாத்துக்க ஆள் இல்லிங்களா அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்ச நேரம் டிவி பாரு தம்பி சொல்லிட்டு நாங்க போட்டு வொக்கார வப்போ ஆ அந்த மாரி பண்ணிட்டு தாங்க பண்ண முடியும் ஏனா வந்து இப்ப வந்து அந்த காலத்து எல்லா வளக்கறதுக்கெல்லா நெறைய பேரு இருப்பாங்க இங்க வந்து நம்மளுக்கு சப் போட்டுக்கு யாருமே கெடையாது நானு எங்க ஹஸ்பண்ட் தா இப்ப எங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போனு சம்பாதிக்கணு நானு வீட்டு வேலய செய்யணு அடுத்து வந்து சாப்பாடு செய்யணு வீட்டு சுத்தம் பண்ணு நெறைய வேல இருக்கு போது கொஞ்ச கொஞ்ச அவங்களுக்குமே வந்து டிவி போடுற பழக்க வந்து இருந்துட்டு தா இருக்கு அத நம வளர வளர இத அவுங்கலுமே மாத்திப்பாங்கன்னு நெனைக்கிறேங்க செரிங்க நெறைய தகவல் நம்ம ரெண்டு பேரு பகிர்ந்துக்கனு மேற்கொண்டு அடுத்த அழைப்புல சந்திப்போங்க
கண்டிப்பா நன்றி
நன்றிங்க